ஆ கேக்குது உங்ளுக்கு கேக்குதுங்களா
தெளிவா கேக்குது
தெளிவா கேக்குதுங்ளா சம்ம சம்ம
என்ன பண்றீங்க சாப்ட்டீங்ளா
இல்ல இல்ல ஒண்ணு சாப்புல்ல நானு
ஏங்க மணி எத்தன ஏ இன்ன வரைக்கு சாப்டாம இருக்கீங்க
இல்ல இல்ல இருக்குற ஒர்க்கல்லா கொஞ்ச முடிச்சுட்டு அதுக்கப்றோ சாப்ட்டு அப்டி படுத்துருவே
சாப்ட்டு ஓ வேலய பாக்கவுதானங்க சாப்
சா சாப்பாடுதா முக்யோ சாப்ட்டன்னு வச்சிக்கீங்ளே எப் படுக்கணும்ன்ற எண்ணமே வந்துறு சட்டுன்னு எனக்கு
ஓ அந்த வியாதி வேற இருக்கா
ம் இன்ன பண்ணுவானா ஒரு டம்ளர் டீய குடிச்சி இருக்கிற ஒர்க்கல்லா முடிச்சிட்டு சாப்ட்டு அப்டே படுத்துடுவே
சூப்பருங்க டீ டீ குடிச்சாதா ஒரு மாரி பிரிஸ்கா இருக்கு காலைல
சாப்பாட விட டீ எப்ப குடுத்தாலு நல்லா குடிப்பேங்க
நானு அதே கோஸ்டி தா ஒரு ஐபை போட்டுக்கங்க
ஆ போட்டங்க
டீ பிரியர் தா டீ இல்லைன்னா நம்ளுக்கு ஒரு நாள் ஓடவே மாட்டிக்கிது
ஐ எனக்கு தல வலிக்குங்க தல வலிக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா சண்டல்லா போடுவே வீட்ல
நா எனக்கு அப்டிதா டீ குடிக்கலன்னா அன்னைக்கு நாளே ஒரு மாரி எனக்கு அப்டியே ஒரு மாரி மைண்டே கரெக்டா இருக்காது ஏதோ யோசிச்சி ட்டே இருக்கு காலையில இருந்து எப்டியு ஒரு ஆறு ஏழு டீ குடிச்சிருவே அப்டியே ஓடிருது வெளியவே கடைல அதுக்கே நாங்க சாப்பாடு செலவோட டீ க்கு தா செலவு பண்றோ நானு எ ரூ
அப்டிங்ளா நா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அர லிட்டர் பால வாங்கனா அது ஈவினிங் பால் வாங்குற வரைக்மே அப்டியே வச்சு வச்சு வச்சு சூடு பண்ணி அப்பப்ப அப்பப்ப அந்த டீ போட்டு வச்சு சூடு பண்ணி சூடு பண்ணி குடிச்சா அது ஒரு மாரி டேஸ்டா இருக்கு டேஸ்டா இருக்கும்னா மாரி நல்லா இருக்காது அதனால பால் மட்டு சூடு பண்ணி வச்சுட்டு அப்ப
அதா டீ அப்பப்ப போட்ணு அந்த டீ போட்ட டீய சூடு பண்ணா நல்லா இருக்காது
நல்லா இருக்காது ஒரு மாரி டேஸ்ட்டு எதுமோ பழைய டீ மாரி இருக்கா நானா என்ன பண்ணுவனா அப்பப்ப ஒரு ஒரு டம்ளர் எடுத்து எடுத்து
சூப்பர் சூப்பர் சிஸ்டர் இந்த மாரி நானா நானா அச்சி இது வச்சிருக்கே இப்ப ஒய்ஃப் இந்த மாரி வரணுனா குறிக்கோள் இன்னன் இருக்குல அது நல்லா டீ போட தெரியனு டீ குடிக்கிற புள்ளயா இருக்கனு இதா ஃபர்ஸ்ட்டு ரெக்குவர்மெண்டே நம்ம கல்யாணம் பண்ணணுனா
ம் சில பிள்ளைங்கல்லா இப்பல்லா பாத்தீங்கன்னா டீ குடிங்கன்னா ஐய டீயா அப்டின்ற மாரி என்னமோ டீ ஆ
ப்பாலே தொட மாட்றாங்க இப்பல்லா
ம் என்னமா டீய குடிக்க சொல்றீங்க இந்த காலத்துல போயிட்டு அப்டின்றாங்க
டீ யோட அரும தெரியாதவங்ளா இருப்பாங்க
ம் அதனாலயு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டீ எங்க போனாலு செரி வெளில போனாலு செரி வ வந்தாலு செரி டீ குடிச்சிணு
கண்டிப்பா எனக்லா அங்க நா தா சொல்றேன் நாங்கலா காலையே சாப்றதே கெடையாது மேக்ஸிமொ காலைல டீ குடிச்சுதா மொத நாளே தொடங்கூ
ஆ கண்டிப்பா
ஆபிஸுக்கு போவனா போம் போதே கூட வேள பாக்குறவரு ஏ பி பி எம் ஒருத்தர் இருப்பாரு அவரு அவரூ நானு டீ குடிச்சிட்டு தா ஆஃபீஸ்குள்ளயே போவோ
ம் ம்
முடிச்சிட்டு மதியொ வருவே மதியொ போய் சப் ஆபிஸ்கு போவே அங்க போனா சாயந்தரோ சார் டீ குடிக்கலா அப்டின்வாய்ங்க செரி யாராவ்து ஒரு ஆளு இந்த அன்னைக்கி ஒவ்வொரு நாளு ஒவ்வொருத்தர் வேர காசுகுடுத்து வாங்கிட்டு வர சொல்லுவாங்க அங்க ஒரு டீ குடிப்போ டீ குடிச்சிட்டு அங்கருந்த கெளம்புனா நானு செல நேரங்கள்ல ஏ மறுபடியு நானு இவரு குடிப்போ இல்லேன்னா என் ரூம் மெட்டு நானூ ஒரு எடத்துல நா எறங்கிடுவே அவர்டட பைக் இருக்கு அங்க எறங்கி ஒரு பேக்கரில வெயிட் பண்ணோ அங்க ஆளுக்கு ஒரு டீ குடிச்சிட்டு தா கெளம்புவோ கெளம்பிட்டு அப்பறம் போனா சாய்ந்தரம் வந்து ஒரு டீ குடிப்போ
ம்
அப்ப எடையில யாரையாவ்து பாக்க போவ அண்ணனுங்க அந்த சமைச்சு குடுக்குறாறா அந்த அண்ணன பா போனா அங்க ஒருத்தவ தோட்டோ வச்சுருக்காங்க தோட்டத்துக்கு போய்ட்டு அப்புறம் கடைசி வரயில அங்க ஒரு டீ அப்பறொ நைட் ஒரு பதினோரு மணி பன்னொன்றரைக்கி போய் ஒரு குடிச்சிட்டு வருவோ இப்டி டீ குடிச்சே வாழ்க்க ஓடுதுங்க நாங்க பேசிப்போ சும்மா விளையாட்டா பேசிப்போ டீ குடிக்கிற காச சேத்து வச் ச்சா நம்மளே ஒரு டீக்கட ஆரம்பிச்சிருக்கலாண்டா அப்டின்னு
ஹ உண்முமே யாரந்தமா அது யோசிக்கிறது தா நா இல்லன் சொல்ல மாட்டே ஆனா நா தூங்கி ஏஞ்ச ஒடனே பாத்தீங்கன்னா எங்க சார் எ கையில ஒரு டம்பர் டீய குடுத்துருவாங்க
அ அ அ
அவுங்க தா எனக்கு மின்னாடி எஞ்சிப்பாங்க அவுங்களுக்கு கொஞ்சோ அப்டி வாக்கிங் போவாங்கன்றதுனால எனக்கு மின்னாடி அவுங்க தா எஞ்சிப்பாங்க
ஓ டீ போட்டு குடுப்பாங்களா
ஆ அவாங்க தெனக்கி காலைல ஆனா அவுங்களோட இதுதா
அடாடா அருமையானா வீட்டுக்காரரா இருக்காருங்க
ம் கால்ல போட்டு ம் குடுத்துருவாங்க அது குடுத்ததுக்கு அப்பறம் பாத்தீங்கன்னா என்னோட வேலை நா செய்ய ஆரம்பிச்சுருவே ஏனி வாசல் பெருக்கிட்டு கோலத்த போட்டுட்டு தண்ணி புடிச்சு வச்சுட்டு அதுக்கப்பற சமைக்கிற வேலைய பாப்பே ஆனா நா ஏஞ்சி நா ஏஞ்சதுக்கு அப்பறமே எனக்கு டீ போட்டு தரலன்னு வச் ங்ள அன்னக்கி நாள் ஃபுல்லாவே சண்ட நடக்கூ எனக்கூ எங்க சாருக்கூ மே செம்மையா சண்ட நடக்கூ நீ ஏன் எனக்கு ஏன் டீ போட்
அதான் கொஞ்ச நாள் பாத்துட்டு இருப்பாரு ஆஹா டீக்காக வாழ்க்கையை தொலைக்க முடியாது சண்டை போட்டுட்டே கெடக்க முடியாதுடா டீய போட்டு குடுத்துருவோ அப்பதா வாய மூடிட்டு இருப்பாய்ங்க அப்டின்னு சொல்லிட்டு டீய போட்டு குடுத்துருவாருன்னு நெனைக்கிறே
டீ குடிச்சதுக்கு அப்பற தா எனக்கு வேலை செய்ற மைண்டே வருமே இல்லன்னா வச்சீங்களா அப்டியே உக்காந்துட்டே தூங்குவே ஒரு மாரி டல்லாவே இருக்கு ஒரு ஒரு மாரி அண்ணே மைண்ட் பாத்தீங்கன்னா அப்செட் ஆவே இருக்கு எனக்கு வேலையே புரியாது தப்பு தப்பா கொழம்பு வந்து தீய விட்டுருவே காய்கறி எல்லா ஒரு மாரி உப்பு கொட்டிடுவே எதனா ஒண்ணு பண்ணி விட்ருவவே நானு சமைக்கிறதுல கூட அதனாலயே அவங்க ந ம்
எனக்கு காலையில நான் என்னைக்கோ ஒரு நாள் டீ குடிக்காம ஆபீஸ் போயிட்டே மைண்ட் எப்டா டீ குடிப் போஅததா யோசிக்கணுமே தவிர மத்தெல்லா மறந்துறு சுத்தி ஏ டீ போய் குடிச்ச காலந்து ஒருமாரி தல வலிச்சிக்கிட்டே இருக்கு தலை வலிக்கிற மாரியே இருக்கு டீ குடிச்சிட்டு அப்புறம் போய்ப குடிச்சுட்டு வந்தாதா அப்றோ ஒரு மாரி செல நேரோ அவங்க வீட்லயே போட்டு வாங்க அவர் வீடு பக்கம்தானா அவங்க வீட்டுல போட்டு குடுத்துருவாங்க இல்லைன்னா அப்படி மைண்ட் அப்டியே ஓட வேற அதே ஞாபகத்துல என்னடான்னு ஏதோ ஒரு மாதிரி
இல்ல உங்களுக்கு இல்ல இப்ப நீங்க டீல எதனா நல்ல பெனிஃபிட் இருக்குன்னு நெனைச்சிருக்கீங்களா
இல்ல
ஏ இல்ல
டீல பெனிஃபிட் இருக்கு இல்லலைன்ற தண்டி டீனாலே அது பெனிஃபிட் பாத்து குடிக்கிறது இல்லயே
டீ அவ்வளதா அதுல நா தா சொல்றே இத நெறைய நா பாப்பே டீ குடிச்சா அதாக இதாகன்னு இருக்கு டீ குடிச்சா நல்லதுன்னு இருக்கு எனக்கு நீ நீ அவெ கெடக்கறா இது நல்லா இருக்கு அப்டின்ற மாரி நீ என்ன மோ சொல்ட்டு போ எனக்கு டீ இல்லன்னா நாலு ஒட அது எனக்கு டீ அவ்வளதா அப்டின்ற மாரி போயிட்டு
எங்க சாரு கூட டீ போட்டு குடுக்கு போது திட்டிடேதா ஆனா குடுப்பாங்க பாரு உனக்கு முடியல்லா சின்ன வயசுல நறைக்க போது பாரு அ நல்லா பாரு ஒண்ணு கா என்னது பித்த ஏறி ஒண்ணு பாரு என்னன்ன ஆக போது பாரு உனக்கு சத்து இல்லாம போப்போற
அப்டி நெறைய சொல்லுவாய்ங்க நெறைய டீ குடிச்சா அப்டி சொல்லிட்டே இருப்பாய்க எங்க அம்மாலா சொல்லிட்டேருப்பாங்க டீய கொறடா டீய கொறடா அப்டின்னு சொல்லிட்டே இருப்பாங்க
ஆனா ஆக்சுவலா சொல்ல போனீங்கன்னா வெள்ள முடி டீ குடிக்கிறதுனால தா வருதுன்றதெல்லா கெடையவே கெடையது நம ஒடம்புல இருக்கிற ஒரு வகையான சத் சத்து இந்த குறைபாடு தா
ஆமா அது வெள்ள முடி வர்றது சத்து குறைபாடுங்க ஆனா பித்த வர்றது வந்து டீ குடிக்கிறதுனால வருது நா கேள்விப்பட்டிருக்கே நெறைய அதிகமா குடிக்கிறதுனால
பித்தையு அது நா என்ன கேக்குறனா டிகாஷன் வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்றாங்க தெரியுங்களா அந்த டீ பால கம்மி பண்ணிட்டு அந்த டீ இது பாத்தீங்கன்னா அதிகமா முக்கியத்துவ குடுப்பாங்க சில பேர் வெரி பிளாக்
ஆமா ஆமா வெறு பிளாக் காபி கொடுப்பாங்க ரொம்ப டிகாஷன் ஸ்ட்ராங்கா போட்டு குடி
அ ஸ்ட்ராங்கா குடிப்பாங்க அந்த மாரி இருக்றவங்க கண்டிப்பா பித்த இருக்கு
ம் ம்
பித்த இல்லமல்லா இருக்காது பித்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பித்தன்றதுதா பாத்தீங்கன்னா மயக்க வர்றது அந்த எபக்ட் அவங்க ஒடம்பு ஆனா ஆக்சுல போனா அவங்க அந்த டீத்தூள வந்து அதிகமா எடுத் துக்கிறதுனாலதா நம்ம ஒடம்புல ஒரு வகையான சக்த கம்மி அயி அத மூலயமா நம்மளுக்கு ஒடம்புல பாத்தீங்கன்னா மயக்க வர்றது
ஆமா ஆமா
அந்த இதுல கொண்டு வந்து நிறுத்தடுறாங்க புரியுதுங்களா எல்லாத்துமே அதா சொல்லுவாங்களே அளவுக்கு மீறினா அமிர்தமு நஞ்சுமா நஞ்சு
நஞ்சு நஞ்சு
அ ஏ
ஹலோ நீங்க பேசுறது கொஞ்ச பிரேக் ஆகுது சிஸ்டர் ஹலோ
அது சொல்ற அவா நம்ம எடு
நீங்க பேசுறது கொஞ்ச பிரேக் ஆகுது இப்பதா தெளிவா கேக்குது நெனைக்கிறே
நம்ம எடுக்காலதா என்ன ஆகணும்னா நம்ம ஒட இப்ப நீங்க சொல்றீங்கள டீ வந்து நாம ரெகுலரா நீங்க குடிச்சட்டே இருக் கிறா உங்களுக்கு பித்த இருக்குதா
இல்லங்க நா எதுவு செக் பண்ணதில்ல
பித்தன்றது செக் பண்ணாதா தெரியுமா என்னா
அப்டின்னா இல்ல எனக்கு அந்த மாரிலா எது வரலையே மயக்க கிரு இருப்புல்லா வரலயே
அதே மாரி நீங்க ப்ரஷ் பண்ணும் போது ஒரு மாரி கொமட்டல் வந்து அந்த எல்லோ கலரா வாமிட் வருனு சொல்லுவாங்க
ஆ ஹ இல்ல அந்த மாரிலா வந்தது இல்ல எனக்கு ஆ இல்லயே இருக்கு லைட்டா இருக்கு ரொம்பலா சும்மா அது வந்து எங்க வீட்டு ட்டு ஊர்ல இருக்கிறதுனால அந்த இது வரு ஊர்ல இருக்கும் போது அந்த
இந்த கொல்லி வெரிக்கல்லா செப்பல் இல்லாம நடந்து போறது வர்றது
ஆ அந்த மாரி வர்றது ரொம்ப பெருசலா அதிகமா வரல
ஆ அதே மாரி மருதாணி வச்சிருக்கீங்களா கைல நீங்க
ஆ இல்லங்கிளே சின்ன வயசுல வச்சிருக்க அதெல்லா எப்ப ஞாபமே இல்ல ஏ
ரெண்டு வயசுக்கு அப்புற நீங்க வச்சது கெடையாதா
ஆ வச்சது கெடையாது இது வரைக்கு
ஒரு தட வச்சு பாருங்க இது வந்து ஐ மீன் எதுக்கு சொல்றேன்னா உங்ளுக்கு பித்த இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க த்துக்கு மருதானி ஒன்னே போது
அப்டியா ஏ மருதானி வச்சா
ஆ ஒரு மூணு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா செல பேருக்கு பாத்தீங்க அந்த செவந்து இருக்கறதே பாத்தீங்கன்னா ரொம்ப கருப்பா அப்டியே கைய பாதி கருப்பாக்கி ஆ கரு அ மருதாணி வச்சதுக்கான அறிகுறி இல்லாம ஏதோ ஒண்ணு காட்சி கையில தடை வச்சிருக்க மாரியே இருக்கு அது
ம் ம் பித்த இருந்தாவா
ஆ பித்த இருந்தா அந்த ப்ளாக் பாத்தீங்கன்னா அந்த முடி கலர்ல இருக்கு அந்த மருதாணியோட கலர் நம்ம கைல
ஓ அப்படிங்களா வச்சு பாத்துர்வோ ஒரு நாளு நீங்க சொன்னதுக்காகவே
அ அளவுக்கு பித்த இருக்குதுன்றது அந்த மருதாணி காட்டி குடுக்கு
ஓ
ஆ அத வச்சு பாருங்க அதுலயே வச்சு பாத்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிரு
சரி வச்சு பாத்தறே நீங்க சொல்றீங்கல்ல
க்ராமத்துல இருக்கிறேன்றீங்க மருதாணி கெடைக்க மருதானி ந
கெடைக்குங்க வைக்கிறதில்ல நா எனக்கு அந்த ஆ ஒரு வயசுக்கு மேல அதெல்லா வைக்கிரதுக்கு ஒரு இன்டரெஸ்ட் கெடயாது வெக்கறதுல்ல என்னத்த வெச்சுக்கிட்டுன்னு தோணு
அப்டி ஒன்னு கெடையவே கெடையாது மருதானி நா இந்த வயசுல தா வைக்கணு அந்த வயசு
அப்டின்னு அது வயச் நா எனக்கு அப்டி தோணுது சொல்ற நா அத வைக்கதுல்ல எ பெருசா இன்டரெஸ்ட் கெடையாது வெச்சிட்டு இருக்கிறது அப்பாங்க வை க்கிறவங்க என்ன அந்த வயசு அந்த வயசுல வைக்கிலாங்க எனக்கு அப்டி தோணு நா செரி என்னத்த வெச்சுக்கிட்டத அப்டின்னு வைக்கறதுல
வெச்சுங்களே என்ன சுத்தி இருக்குறவங்க எல்லாருக்குமே வெச்சு வுடுவே யாரு கைல மருதானி இல்லாம்ளா இருக்கவே கூடாது அப்டின்றுவ நான்
ஓகே ஓகே எங்க வீட்லயு வெப்பாங்க எ தங்கச்சி எங்க அக்க எல்லா வைப்பாங்க அதாவது வீட்டுக்கு வரப்ப வீட்டுக்கு பின்னாடியே செடி இருக்கு மருதானி செடி இருக்கு
ஆ ஆ ஆ
பெருசா ஆனா என்ன நா வைக்க மாட்டே ஆனா சின்ன வயசுல எல்லா வெ ச்சுட்ருவாங்க எனக்கு யாராவது வெப்பாய்ங்க இப்பல்லா நானா வைக்க சொன்னாலு வைக்கிறதில்ல கொஞ்சொ திமிரு ப்ரோ வந்துருச்சு போல
அந்த உள்ளம் பாதம் கால்ல பாத்தீங்கன்னா உள்ளம் இதுல வெச்சீங்கன்னு வெச்சுங்களே பாதத்துல உள்ள இது நடுவுல வெச்சீங்கன்னு வெச்சீங்கன்னா நம்ம ஒடம்புல இருக்குற இந்த ஹீட்டு் ஃபுல்லாவே அந்த மாரி தா ஈர் கு நா இருப்போ ஆ அந்த மருதாணிக்கெல்லா நல்லா பெனிஃபிட் இருக்காது நறைய பேருக்குவே தெரியில இப்பதா அப்டி ஃபேஷனா கோணு அப்டியே ரெடிமேடா கோண வாங்கி அப்டி அப்டியே பூச்சிகுட்டு
இப்பெல்லா யாரு ஆமா மருதானி வெக்கிரல்லா கொறச்சிட்டாங்க எல்லா கோன வாங்கி கடகடன் கோ கோல போட்டு போயிடுறாங்க கையிலயே
டிசைனுன்ற பேர்ல அந்த ரெண்டு நாளைக்கு கையில வெச்சு வரஞ்சி வுட்டு போயிடுறாங்க இப்ப பாத்தீங்கன்னா அது
க்கிறதுலுல்ல பெருசா முன்னாடிலல்லாம்மா அந்த ஏதாவது ஒரு இதுனா ஃபங்க்ஷன்னா பாத்தீங்கன்னா முன்னாடி நாளே மருதானி எடுத்து அரச்சு வச்சு அப்டி காஞ்சு அது நல்லா செவக்கவச்சு அடுத்த நாள் அப்டி கால கா பாக்கும் போது அப்டியே இது இருக்கு இப்போல்லா அப்பெல்லா கெடா கோண வாங்க கோணு தானே வைக்கிறாங்க யாரு மருதானிய ப்ரிஃபர் பண்றா
ஆ கண்டிப்பா இப்பல்லா இந்த மருதாணியான வேல்யு என்னானே தெரியாம போயிடுச்சு
தெரியாம போயிடுச்சு உண்ம உண்மதா உண்மதா கோன்ல எறங்கிட்டாங்க எல்லா
ஆமா இன்னொன்னு பாத்தீங்கன்னா கோன்லயே ஒரு சில கோன் பாத்தீங்கன்னா காய வெச்சாதா பூக்கு கையில பூக்கு புடிக்குன் சொல்லுவாங்க இப் ப அப்டிக்குடுவு முடியாது அப்டியே வைக்கிறது அப்டி ச்சு இருக்குறது ஆ செகந்துடீச்சு அவ்வளதா
அப்டியே வெச்சிட்டு கழுகுறதா அவ்ளோதா
ஆ இப்பல்லா அதெல்லா ஒண்ணுமே இல்லா ஆனா எனக்கு தெரிஞ்சு அதுல ஒரு பெனிஃபிட்மே கெடையாது எனக்கு தெரிஞ்சு மருதானி கையால அர
எங்க இவங்கல்லா இப்பெல்லா பெனிஃபிட்காக வைக்கிறாங்க நெனைக்கிறீங்க நல்லதுக்காக நல்லது அது அழகா இருக்கு அழகு
அது அவ்ளதா சும்மா அதெல்லா எனக்கு தெரிஞ்சு சரி உங்கள நெக்ஸ்ட் கால்ல பாக்குறே
ஓகேங்க ஓகேங்க